அஹ்
இல்ல கேக்குதாப்பா
ஆஹ் கேக்குது கேக்குது
எ வீட்ல இருக்கியா
ஆ வீட்ல தா இருக்க என்னாச்சு ரெண்டு மூணு நாளா வாக்கிங் நடக்கற வரதுக்கு வரவே இல்ல நானு போய் கொஞ்ச நேர நடந்து பாத்துட்டு சரி உங்கள கணோனாவு அப்புரோ நாங்க திரும்பி திரும்பி வந்துட்றது
யா அது ஒண்ணு இல்லப்பா வீ க்கு முன்னாடி ஒரு சுண்டக்கா செடி வெச்சுட்ட
ஆமா ஆமா நல்ல காய் காய்க்கக்கு ஆரம்பிக்கிது சொன்னீங்களே மழ விழுகு
ஆமா காய் செடி ஃபுல்லா நல்ல காய் வந்துச்சு அதுலயு வேற மாம - - மா இருக்கு பிபி வேற கொஞ்சோ அதிகமா இருக்கு
சேரி சேரி
சுண்டக்கா சாப்பிட்டா பிபி குறையுன்னு சொல்லி சொன்னாங்க
ஆமா ஆமா
தேடி புடிச்சு அந்த செடி எடுத்து வந்து வீட்டுக்கிட்ட வச்சு வளக்குற இப்போ ஒரு வார வந் நல்லா பூவெல்லா வச்சி செடி ரெட்டப் பூ வந்திருந்துச்சு இப்ப ஒவ்வொரு கொத்துலயு காய் வர ஆரம்பிச்சிருச்சு சரி சரி யாருன்ன தெரில டெய்லி ஒவ்வொரு கொத்து பிச்சுட்டு போயிடுறாங்கப்பா நல்லா கொத்துரத்தா நெறய காய் வருது சர் நானு காய் அத பிச்சு பண்ணலாமேன்னு சொல்லி பாக்குற காயே வைக்க மாட்டேங்குறாங்க பிச்சுட்டு போயிடுறாங்க ஆதா சார் எங்க மாமனாரு நீ வீட்லயே இருக்கு இல்ல வெடியப் வாக்கிங் போறேன்னு சொல்லி போயிடுற அதுல காய இருக்குறதுல்லா. பிச்சுட்டு பிச்சிட்டு போயிடுறாங்க அனு சொல்லிட்டு எங்க மாமனாரு பயன் திட்டி வுட்டுட்டாரு
எவ்ளோ பெரிய கொடுமையா இருக்கு நம்ம வீட்டு முன்னாடி வளர்றத சொல்லாம கொள்ளாமயா அப்டி எடுத்துட்டு போய்ர்றாங்க
ஆமாக்கா அதை கேட்டு கூட பிச்சுட்டு போலா இல்ன்னா கேட்டா நானே கூட அறுத்து குடுத்துடுற நம்ம என்ன செடி காயா சாப்புடுரோ ஆமா ஏதோ ஒரு கொஞ்சோ காய் சுத்தி போட்டுகிறோ இது யாராவ்து கே ட்டா நானே கூட ஒரு கொத்தா அறுத்து குடுத்துர்ற ஏன்னா நிறைய காய் இருக்குது நிறைய காய்னாக்கா புல்ல செடி புல்ல பூ வந்துருச்சி ஆனா ஒவ்வொரு இன்னைக்கு ஒரு கொத்த நாளைக்கு இந்த மாரி தான் இருச் டு வருது மூணு நாளு தொடர்ந்து கரெக் ட்டா அந்த கொத்தையே அப்டே எட் உருவிட்டு போயிடுராங்க அது அந்த ஊரு தோ நல்லா அந்த எப்படி தெரியுமா தோலே கிழிஞ்சு வர மாரி உம் எதிச்சுட்டு போறாங்க
அஜயோ இது முள்ளு செடி மாரி ஏதாவது கூட சுத்தி நட்டு வச்சு விடலாம்லக்கா
புரியல
முள்ளு செடி மாரி எதாவது கூட சுத்தி நட்டு வச்சுட்டுருலாம்ல. பறிக்க முடியாத மாரி நம்ம வேணுன்னா பறிச்சுக்கிற மாரி ஃதி
நட்டு வக்கலா ஏன்னா அந்த இடமே கொஞ்ச தானே இருக்குது அந்த ஒரு செடி புண்ணானே எடந்தா இருக் நம்ம முள்ளு செடி நட்டாத பக்கத் சரி வேற நிலத்துக்காரங்க நிலத்துலதா நட்டுற மாதிரி இருக்குது அப்புறம் அவங்க சண்டைக்கு வந்திருப்பாங்க அதுக்காகத்தான் சுத்தி எதுவுமே போடல அதுலயே சுண்டக்கா செடின்றது ரொம்ப பெருஸ் இப்ப வர இல்லையா
ஆமா ஆமா
க்காகதா சரி எதுமே பண்ண முடில அப்டியே விட்டுட்ட அந்த செரி இது நேத்து வெளியே வர்ல எங்கயுமே வர்ல நேத்து ஒரு ரெண்டு கொத்து பிச்சி சட்னி அரச்சி கொடுத்த சரி இன்னு ரெண்டு கொ த்து இன்னிக்கி அத பறிச்சி அதுக்கு எதாவது கொழம்போ இல்ல பொரியலோ வச்சு குடுத்துட்னு
ம் பருப்பு போட்டு வச்சா நல்லா இருக்குன்னு சொல்வாங்க அக்கா எங்க சித்தி இவங்க செய்வாங்க பருப்பு போட்டு இது மாரி கூட்டு மாரி வெச்சா நல்லா இருக்குமா நா செஞ்சது இல்ல இது வரைக்கூ ஒருவட்ட வீட்டுக்கு போய்ருந்தப்போ நல்லா இருந்துச்சு கசக்கல கொள்ளல நல்லா இருந்துச் சி
இந்த பசங்க என்ன செய்ராங்கனாக்க பருப்புல போட்டுருக்கேங்க்கா சாப்டவே மாட்டேங்கறாங்க செரி அதுக்காகதா அப்டியே வணக்கிட்டு வெங்காயம் தக்காளி சுண்டக்கா எல்லா போட்டு வணக் கிட்டு அதுல கொஞ்ச புளி வச்சி புளி சட்னி மாரி அரச்சு தா
ஓ செரி செரி அப்டின்னா இப்போ ஆ எதுவும் பண்ண முடியாது எடுத்து வைக்க முடியாது
ஆமா அப்டி செஞ்சா சாப்பிட்டுக்கறாங்க அது நல்லா இருக்கு தோசை இப்போ நல்லா இருக்கோ அ சாதத்துக்கும் நல்லா இருக்கும் களி எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் சட்னி அரைச்சா நீங்க கூட அரச்சு பாரு ங்க நாளைக்கு வாங்க நான் திக்கி கிற சரிங்களா நாளைக்கு எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு போயி நீங்களு செஞ்சு பாருங்க அதுதான் இன்னிக்கு கம்மி தா நாள் கடந்து நிறைய காய் வரும் ம் பக்கத்துல கூட ஒரு பாட்டிக்கு ஒரு வ கேட்டாங்கன்னு சொன்னீங் அப்படியா
ஆமா
ட்டாங்களா ஊர்லயிருந்து
இல்லக்கா நாளைக்கு தா வராங்க
அவுங்க எல்லா அந்த பாட்டி கொஞ்சோ காய பறிச்சிட்டு போய் தரணு ஏன்னா அந்த பாட்டி இந்த பக்கம் வரும்போதெல்லா கேட்டுட்டே இருக்காங்க
சேரி சேரிக்கா பறிச்சு கூட வைங்க நாளைக்கு நா வரையில கூட வாங்கிட்டு வந்து கூட அவுங்களுக்கு குடு
ஆ சேரிப்பா அம்மா அங்க வரும்போதெல்லா கேக்குறாங்க இந்த பா சொன்ன மாரி அதே சொன்னாங்க சரி எனக்கு காய் வ இல்ல நீ பறிச்சு குடுத்துருமா எனக்கு கொஞ்சமா குடு நா ஒருத்தியாதா இருப்பே கொஞ்சமா குடு போதுன்னு சொல்லி நெறையா வாட்டி கேட்டுட்டாங்க
சேரி சேரி செரி
நாளு வெளிய எங்கயு போகாம செடிய பாதுகாக் அடுத்தது நெறையா போச்சு
அது வந்து நம்ம இது வெளில வாங்குறதுனா அந்த பூச்சி மருந்து அது இதுனு அடிப்பாங்க கொஞ்சுட்டு ரொம்ப ருசி இல்லாம இருக் நம்ம இங்க வீட்லயே வெளையிறதுனா நம்ம எதுவு போட்றது இல்ல இந்த மிஞ்சி போனா நம்ம வீட்ல செய்ற இந்த தக்காளி இதுகலதா ஒரமா போட்றோ தண்ணி நல்லா ஊத்துறோ அதனால வந்து பாத்தீங்கனா நல்லா ரு ருசியா இருக்கூ காய்கள்லா வீட்டில மொளச்சி வளர்ற காய்ங்க
ம் இப்ப நாங்க நேத்துதா இந்த சட்னி எங்க மாமனார் நல்லா இருக்குது ஏன்னா போன வாரத்துல பீஸ் அதிகமா இருக்குனு சொல்லிட்டு கடைல வாங்கிட்டு வந்தாங்க அதுல என்ன ஆச்சுன்னக்க நறைய காய் ரொம்ப முத்தி போயிருந்துச்சு ம் பேச்சே வேற மாரி இருக்கூ இதனால ஒரு அளவுக்கு மீடியமா இருந்துச்சு எதுல தந்தா இது பண்ணங்க வேண்டா இருக்கட்டு இது நல்லா இருக்கே அப்டிங்கற மாரி
ம் சேரி சேரி த
ஆஹ் உங்கங்க வீட்டுக்கிட்ட முருங்கை மரம் இருச்சரியல
எங்க வீட்டு கிட்டயா ஆமாக்கா ஒண்ணு இருக்கு ரெண்டு வெச்சு இருந்தோ அது போனவட் ம அந்த மழை பேஞ்சப்ப காத்த அடிச்சதுெலா ஒண்ணு முறிஞ்சு விழுந்துருச்சு
முறிஞ்சு விழுந்ததோட அதுக்கப்புறம் அதை இது பண்ணலை மொட்டையா மட்டு வெட்டி விட்டுட்டாங்க நீ அடுத்து மழை விழுந்தாதான் தனையும் அப்படின்ட்டாங்க
ம்
இன்னொரு மரோ இருக்குக்கா அப்படியே
என்ன எனக்கு முருங்கைக்காரம் தான் ஒரு நாலு முருங்கை வந்து உன்ன அதுக்காக தா கேட்ட
ஆஹ் சரிக்கா நாளைக்கு நான் வரையில கூட பறிச்சுட்டு வரேன் இப்பதான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு ஆ நாங்க அது மரோ பார்த்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரியே நாங்கள் கொஞ்சம் பின்னாடி கொண்டே வச்சதுனால எங்களுக்கு தொல்லை இல்லாமல் போச்சுக்கா வீட்டுக்கு பின்னாடி
ம்
இல்லன்னா முதல்ல ஒரு சின்ன கண்டு வச்சிருந்தது வீட்டுக்கு முன்னாடிதானே நடந்துச்சு நீங்க சொல்ற மாதிரிதா காய பறிச்சுட்டு போறதும் முருங்கைப்பூவ பறிச்சுட்டு போறதோ முருங்கை இலையை பறிச்சுட்டு போறதுங்க சூ வெக்கணோ அதுக்கு இதுக்குன்னு சொல்றதும் இல்ல கேக்குறதோ இல்ல இவரோ சொல்லி சொல்லி பார்த்தாரு யாரு கேக்குற மாரி தெரியுல அப்புறம்ந்தான் பாத்தீங்கன்னா அடுத்து கண்டு வா இது பண்ணல நீ முன்னாடியெல்லாம் எதுவும் வெக்க கூடாது பேசாமல் கொண்டுட்டு போய் பின்னாடி வெச்சுருவோம் எடத்துல அப்படின்னு சொல்லி பின்னாடி வெச்சுருோ நாங்க பின்னாடி வெச்சதுனால இன்னோ தப்பிக்க தப்பிச்சு போய் இருக்குது
இப்ப பரவாயில்லையா காய் நல்லா விடுதுங்களா அதுல
ஆஹ் காய் நல்லா வருது கா காய் இப்பதானே நம்ம ஒரு மழை விழுந்துச்சு அதனால நல்லா பச்சு பச்சுன்னு தலைய ஆரம்பிச்சு திருச்சூர்
ஆ இப்ப இப்ப பறிக்க மழை வெயிலும் இரு என்னா மழ இருந்துனால கீர கொஞ்சோ அச அதிகமா இருக்கோ
அதுதான் அதுதான்
எனக்கு காய் இருந்தா ஒரு நாலு காய் கொண்டுவாங்க நாளைக்கு
ஆ சரி
என்ன ந சொன்ன காம்பு இருங்கக்கெல்லாம் போட்டு பருப்பு போட்டு இது வெச்சா நல்லா இருக்கோ
ஆ சரிங்கக்கா
இருந்தா பசங்காரது இருந்தா கூட அவன் கிட்ட குடுத்தனுப்பங்க சொன்னேன் நீ சாயங்காலோ வரத்துக்குள்ள நான் சமைச்சு வெக்குறே வேணா கொஞ்சம் சாப்பிட்டு கூட கிளங்கவீங்க காய் எடுத்துட்டு
இல்ல நாளைக்கு எனக்கு அங்க ஒரு வேலை இருக்குது அதுக்கு வரணோ நான் வரல அப்படியே கொஞ்சோ எடுத்துட்டு வரேன் காய் எடுத்து வரே நீங்களு அந்த இத பருச்சு வெய்ங்க வெளில எங்கயு நீங்க போமாட்டீங்கல்ல வீட்டில தான இருப்
வாங்கப்பா வீட்டுலதா இருக்கே
சேரி சேரி இல்ல எங் வெளில எங்கயு போவீங்க அப்டினா ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வரதுக்குத்தா வரும் போது அப்றோ இல்லன்னா போச்சுல்ல அதுக்காக தா கேக்
க்கும் எதுக்கும் ஃபோன் பண்ணுங்க நீங்க வரும் போது அது நா சொல்றே சேரிங்களா
வாக்கிங் போற டைம்தா வரணு வா கிங் போற டைம் அங்க அந்த சைடு நடந்து வந்தேன்னா நடந்த மாறி இருக்கூ
அந்த பக்க போறத விட, ஆமா இப்டி வந்துட்டீங்கன்னாக்கா சரியா போது
அதுதா அதுதா
ஏன்னா அந்த வழியிலும் நல்லா இருக்கு ரோடு நல்லா இருக்கு இங்கனாக்கு தோடத்து நடு எல்லா பூந்து வரணு இல்லயா
ஆமாம்மா
இருந்தாலு கொஞ்சோ கஷ்டமாதா இருக்கு
உம்
அதுக்கு ஒரு நாள் அப்டி வாங்க வந்து போங்க
உம் சரிங்கக்கா
அ நீங்க என்ன சமச்சீங்க
என்னக்கா
நீங்க என்ன சமச்சீங்க
இன்னைக்கு என்னக்கா வெண்டக்கா இருந்துச்சு வெண்டக்காயு அவரக்காயு இருந்துச்சு ரெண்டயு போட்டு சாம்பார் வச்சு வச்சிருக்கு
உம்
சாம்பார் வச்சுட்டு சுரக்கா இருந்ச்சு அத போட்டு கடல பருப்பு போட்டு கூட்டு வச்சு வச்சுருக்கே அவ்ளோதா
ம் ஹ்
அங்க என்ன சமையல் இன்னக்கி
நா சப்பாத்தி செஞ்சிருந்தக்கா காலைல சப்பாத்தி செஞ்சி தக்காளி குர்மா செஞ்சிருந்த இங்க சுண்டக்கா அப்டியே லைட்டா எண்ணயிலே பொரியல் மாரி கொஞ்சோ வறுத்து வச்சிருக்கே
உம் உம் உம்
அத மட்டு போட்டு தாழ்ச்சிட்டு அப்டியே வச்சிருக் அதா பொரியல் மாதிரி
செரி சேரிக்கா
கொஞ்ச பறிச்சு வச்சிருக்கே சாய்ங்கால நீங்க முருங்கக்கா சூப் நா மொத சாம்பார் வச்சு விட்டுருவ இல்லைனாக்கா பொறியல் பண்ணி விட்டுருவ
உம் சரிக்கா சரிக்கா நா வரையில நாளைக்கு எடுத்துட்டு வரேன்
ம்ஹ் ம்ஹ் ம்ஹ் அப்றம் பாப்பா இருக்கால வீட்டுல
என்னக்கா
பாப்பா வீட்டு்ல இருக்காளா இல்லா ஸ்கூல் கிளம்பிருக்காளா
இல்ல ஸ்கூல் போயி்ட்ட அதனாலதா காலைலயே சமையல் வேல முடிஞ்சிருச்சு ஸ்கூல் போனதுனால நா டிஃபன் தனியா எதும் பண்ணல
ஒரே சாப்பாடாவே சமைச்சு குழம்புதுகல்லாமே வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிவுட்டுட்டே இனி அவர் மட்டு மத்தியானோ சாப்பிட வராருன்னா முட்ட வரையில வாங்கிட்டு வர சொல்லியிருக்கே வந்தா அது ஒன்னு போட்டு குடுத்துக்க வேண்டியதா அவருக்கு
நீங்க ஸ்கூலக்கு போறதுனால கொஞ்ச சிக்கரம வேல முடிச்சுட்டீங்க
ஆமாக்கா
அங்க இருந்தாக்க என்ன வேல முடியுதோ இல்லையோ வேல செஞ்சுட்டே இருக்கோ வேல பாட்டு வேல வந்துட்டே இருக்கு
இப்ப அது ஒண்ணு நமக்கு மிச்சமாகுது
சரிப்பா சரி சாயங்கால வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வாங்க சரிங்களா
ஆஹ் சரிக்கா நா வரையில பறிச்சுட்டு வறே ஃபோன் பண்ணுறே உங்களுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு சரிங்களா ஆ சரிக்கா சரி பாருங்க ஆஹ் சரிக்கா